என்ன மேடம் பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்
நல்லா இருக்கே மேடம் நல்லா இருக்கே எதோ உங்க புண்ணியத்துல
ஏ புண்ணியத்துலயா
ஆமா
ம் ம செரி ஓ அப்டியா ஓகே ஓகே ஓகே நல்லதுதான பண்ணிருக்கே
அதுக்குதா அந்த தேங்க்ஸ் சொன்னே உங்க வீட்ல எல்லா நல்லாருக்
ஆ புள்ளைங்கெல்லா நல்லா இருக்காங்களா
ம் ம் நல்லா இருக்காங்க மேடம்
சாப்ட்டாச்சா ம் சாப்ட்டாச்சு
என்னா நா கேட்டதே எனக்கு திருப்
நா சாப் ஓகே இன்னைக்கி எப்டி போச்சு டேஸ்
ம் நல்லாருக்
ம் நல்லாவே போச்சு
இன்னைக்கி பரவால்ல இன்னைக்கி வெயிலு அவ்ளோவா இல்ல நல்லதா போச்சு
அப்டியா மத்தியானோ என்ன சாப்பாடு
மதியானோ என்ன சாப்
ஓ ஓகே ஓகே ஓகே அப்றோ நான் இன்னைக்கி என்ன சாப் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரைத்தா எங் அக்கா பொண்ணுக்கு முடிஞ்சாச்சு ஆமா இன்னைக்கி எங்களுக்கு கல்யாண வீட்டு சாப்பாடு
ம்
இன்னைக்கு கல்யாணோ வீட்டு சாப்பாடு பிரியாணி சிக்கன் பிரியாணி
ம் ஒரு புடி புடிச்சிட்டு இருப்பியே எப்டியு நீ அந்த பிரியாணி தின்ன போறது கெடையாது இவ்ளூண்டு ஒரு கோப்பைல வச்சு
ஆமா ஆமா நல்லா சாப்ட்டாச்சு நல்லாவே சாப்ட்டாச்சி நைட்டுக்கு அதானா இல்லல்ல நைட்டுக்கு யார் பிரியாணி சாப்டுவா நைட்டு வந்து பரோட் ட்டோ இடியாப்பம் எல்லா வந்துச்சு பட் ஆனா நான் என்ன பண்ணேன்டா ஒரு பரோட்டா ஒரு இடியாப்போ ரெண்டையு மிக்ஸ் பண்ணி அப்டி சாப்ட்டே
ம் பரோட்டாலா நைட்டு சாப்டாத ஒரு மாரி அது என்ன சொல்லுவாங்க டைஜிஷன் ஆகாது ஹார்ட் அட்டாக் வரு
சேரி வந்தா வந்துட்டு போது அது பாட்ல வந்துட்
ஆ ஆ உனக்குதா ஹார்ட்டே இல்லையே அப்ப உனக்கு எதுக்கு ஹாட் அட்டாக் வற போது
ம் எனக்கு ஹார்ட் இல்லனு யாரு சொன்னா ஏ வீட்டுக்கார்ட்ட குடுத்துட்டே ஏ ஹார்ட்ட அதனால ஏ கிட்ட ஹார்ட் இல்ல ம் ஆமா அவர்கிட்டப் பத் திரமா இருக்கு அவர் ஹார்ட் என்கிட்ட இருக்கு என் ஹார்ட் அவர்கிட்ட இருக்கு அதனா ரெண்டுமே சேஃப்பா பத்திரமா இருக்கு
ஓ எங்க
ஓ இந்த பாலயா பட அடிக்கடி பாப்பிங்க நெனைக்கற தெலுங்கு படோ படமெல்லா இது வரையு நா பாத்ததில்ல ஒன்லி ஒன் தமிழ் படம் மட்டும்தா பாத்துருக்கே
பாலைய்யா
அப்டின்னா என்ன படம்னு தெர்லயே அதெல்லா தெரியாது எனக்கு அத பத்திலா
நீ இங்கதானே இருக்க என்ன நீ இது பாலையா யாருன்னு தெர்லன்ற
அப்டி தெலுங்குல உள்ள இதெல்லா எனக்கு எப்டி தெரியு நா தமிழ்
நா
உம் ஆனா எனக்கு அந்த படமெல்லா எனக்கு எது
சரி நீ யூடியூப்ல போட்டு பாரு பாலையா மூவின்னு சொல்லிட்டு போட்டு பாரு அந்த படத்த பாரு பாத்துட்டு அதுக்கு அப்புற பேசு
செர் ஒகே பாப்போ பாப்போ
செரியா
தமிழ் படத்த பார்க்கவே இங்க டைம் இல்லாம இருக்கு இன்னிக்கு ஹாப் டே ஸ்கூலு
ன்னாது
இன்னைக்கு ஹாஃப் டே தா ஸ்கூலு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு மதியானோ தூங்கியாச்சு இன்னைக்கு சாட் டர்டே சாட்டர்டே அதனால சனிக்கிழமங்கறதனால அரை வேலை நாளா
ஹாப்டே ஓகே அதா வந்துட்டு நல்லா ஃபங்க்ஷன் போயிட்டு பிரியாணி சாப்ட்டு ம் நல்லாதா போவே அத மதிய பிரியாணி சாப்ட போரண்ட்டு மகிமையா இருந்துருப்ப
எங்க அம்மாவோட வீட்லா தா கல்யாண எங்க மாமா பொண்ணுக்கு நேத்துலிருந்து கல்யாண வீட்ல தா இருக்கோ போய்ட் ட்டு வந்தாச்சு இன்னிக்கு மத்தியான கல்யாண வீட்டு இல்ல ஈவினிங் போயிட்டு ரிசப்ஷன் முடிஞ்சோனே வந்துட்டோ இனிமே நாளக் காலையில எஞ்சு போணு
ம்
போயிட்டு அதுக்கப்புற நிக்காவுக்கு எல்லா முடிச்சுட்டு என்ன
சாரியா சுடிதாரா
ஆமா ஃபர்தா ஓட நின்னு ட்டு வந்தாச்சு
எனக்
என்ன டவுட்டு
புது டிரஸ் எடுக்றீங்க நல்லா செலவு பண்ணி அது மேல புர்கா போட்றீங்க அப்ப புது டிரஸ்ஸே தெரியாது
புது டிரஸ்ஸு தெரியாது
அப்ப எதுக்கு அந்த டிரஸ்ஸு அதுக் நைட்டி மேலயே புருக்கா போட்டு போய்யின்றக்கலாமே
வீட்டு உள்ளார போட்டுட்டு வீட்டு கார்ட்ட காட்டிக்கலா அதேக்கு வெளிய காட்டணு அதே வந்து வெளியே வந்து ஃபர்தா போட்டுதா போணு நம்மளோடைய அழக வந்து நம்ம ஹஸ்
அப் உங்க வீட்டுக்காருக்கு உங்க வீட்டுக்காரு பாக்குறதுக் மட்டு தா நீ ட்ரெஸ் போட்ற
மட்டுந்தா நீ டிரஸ் போ எஸ் அவருக்கு மட் மணிக்கணக்கா பேசிட்டு அவருக் போட்டோஸ் எடுத்து அனுப்பிட்டு அதுக்காகத்தா புது ட்ரெஸ்ஸே நான்ல்லா போடு
சரிப்பா அப்ப நீ ரொம்ப நல்லா பொண்ணா இருக்க இங்க அப்படி கடையாது ம் ஓகே எனக் கேக்கணு தோணுச்சு
ம் ஓ ஓகே ஓகே கேட்டதலா ஒன்னு தப்பு இல்ல நா சொன்ன ஆன்ஸ் சர்லயு எது தப்பில்ல
எனக் நீ ஓகே தா கர்ட்
ஓகே தா கர்ட்டா தா சொல்லிருக்கே ஆனா இங்க நறைய இப் ஓ அது சரி ஆஹா
அப்றோ
வேறென்ன வேலை எல்லா எப்டி போச்சு நல்லா போயிட்ருக்கா இன்னிக்கி எப்டி வேல நறைய வந் ச்சா இல்லே மேக்கப் போட்டுறதுக்கு ஆன்ட்டிஸ்லா நறைய வந்தாங்களா
அஹ
அப்டியா அது சரி அப்போ ஆ பேமெண்ட் அவ்வளவா அதிகமா வராதே ஆமா ஓகேதான் நீ நம்மளுக்கு அதுல என்ன இருக் தூங்கு ம் ஒரு நாளைக்கு இரண்டாயிரூபா கடைக்குமா
ம் அது போததா
செரி அது இப்போ சொந்தமா வெச்சு நடத்துறீங்ளா எப்டி இல்ல வேலைக்கெல்லா நிக்கிறீங்ளா
புரில இன்னாது
சொந்தமா பண்றீங்ளா இல்ல யார்கிட்டயாத் சம்பளத்துக்கு நிக்கிறீங்ளா
சொந்தமா தா பண்ணிட்டு இருக்க
சொந்தமா பண்றீங்ளா அப்படியா ஓகே ஓகே ஓ கே ஓகே அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டாயார்ப்பானா ஆ மாசத்துக்கு அறுபதாய்ரோ பக்கத்ல வருதே அப் அப்ப எதுக்கிந்த அ பார்ட் டைம் ஜாப் லா பாக்கணு
என்னா பார்ட் டைம்
த இப்ப பாத்துட்ருக்கது அது மாதிரிதானே
செரி வெஷ்ட்டு போ நீ மொத
எப்டி
உஹ
எப்டி
இன்னா சொல்லு
சொல்லு ஹலோ
ஆ சொல்லு கேக்குது
இல்ல உங்களுக்குலா நல்லா சால்ரிதானே இரு க்கு
பத்தமாட்டுதே வேற இன்னா பண்றது தரியா உங்க வீட்டுக்காரர் கூட தா வெள்நாட்ல இருக்காரு எப்புடியோ ஒரு மாசோ ஒ எப்டியோ ஒரு லட்ச
ஆமா ஆமா
வருமானமும் பத்தாம தானே இப்ப நீ பே
நா நா வந்து டைம் ஃபாஸ்
ஆ அப்ப நாங்க மட்
ஆ அப்ப நாங்க மட்டு என்னா ஓ நீ ஓ நீங்களு அதே தானா அது செரி ஓகே ஓகே அ அத் அப்டி அ அத அந்த பதில சொன்னா ஓகே
ம் வேற வேற எதுக்கு பேசுனன்ற எனக்கு வந்து நம்ம கடை பக்கத்துல ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவுங்க போலீஸ்காரவங்க ஒய்ஃபு அவுங்கதா வந்து திட்டீனு என்ன பாத்துட்டு
திடீனு என்ன பாத்துட்டு இந்த மாரி
இந்த மாரி ஒரு ஆபு இருக்கு இதுல இது பண்றா அப்படின்ட்டு எதாவ்து இன்வெஸ் பண்ணு எதாவ பேமெண்டு வரு நீ சும்மா இருக்க டைம்ல எதாவ்து யூஸ் பண்ணிக்கோ அப்டின்ட்டு என்ன சொன்னாங்க
சொன்னாங்க ஆனா அவுங்களோட இத போய் பாத்தா அறுவத்தஞ்சாய்ருவா பேசி வெச்சிருக்காங்க ரெண்டு மூன் மாஸ்த்துல
எப்டி அறுவத்தய்யாய்ருவாயா ஆமா இது மொத்துமே நூத்தி ஐம்பது மினிட்ஸ் தானே அப்புற எப்டி அறுவத்தயாய்ருவாக் பேச முடியு
இந்த மெசேஜு சொல்ட்டு ஒரு வாய்ஸ் இதுல மூண் நாலு ஒர்க்கிருக்குமா அந்த அவங்க சொல்ற வா வாய்ஸ் மெசேஜ ஃபில் பண்ணி தூய தமிழ்ல அத அப்டே டைப் பண்ணி அதுல நீ போட்ணுமா அது ஒரு அது ஒரு ஒர்க் ஒண்ணு இருக்கு நம்ம பேசுறது இந்த ஒர்க்கு இதுலயே ஒரு நாலஞ்சு வேல இருக்கு ஆப்ல அத தெரிஞ்சிக்கோ
ம் ஆமா ஆமா ஆமா ஓகே ஓகே
அவங்க அதல்லாம் பண்றாங்க
ம் ஓ சரிதா அப்பறோ நைட்டு என்ன டின்னர் இட்லியா இடியாப்பமா இல்ல சப்பாத்தியா இல்ல தோசயா இல்ல பரோட்டாவா அப்டி இதுக்குப்பறோ போனாதா தெரியுமா ம் எல்லாத்தையு திங்க வேண்டியதா அதா இருக்குறத படுத்துக்க வேண்டியதா என்ன கெடைக்குதோ அத சாப்ட்டா போது கெடைக்கிறத வச்சி அனுபவிச்சிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதா
ம் அ
ம் நம்பலா சூஸ் பண்ணி சாப்புர சாப்புறதுல்லா கெடையாது ம் அது சரி உண்மதா என்னாலைலா அப்டி சாப்ட முடியாது
ம் நீங்க யாருமா டீச்சர்ரு ஹஸ்பண்டு ஃபாரின்ல இருக்காரு அதனால நீங்க
ஆமாஏ ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்குதோ அதே வெரட்டி தா நா சாப்புடுவே சாப் பல்ல புட அவருக்கு ஒன்னு பிடிக்கலன்னா அத நா அத கூட நா அவாய்ட் பண்ணிப்பே அது எனக் அது எனக் பிடிச்சாலு சரி அத நா அப்டியே அவாய்ட் பண்ணிப்பே
ம் ஓகே
ஒகே ம் நல்ல பழக்கந்தா ஆமா உண்மையிலயே நல்ல பழக்கந்தா அன்னோன்னியமா இருக்கறது
ஒங்க ரெண்டு பேரயு நாப் பத்தி சட்டசபையில பேசணு இல்லன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் அந்த மேம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட பேசிட்டு ஒங்க ரெண்டு பே ருக்கு எதாவது ஒரு அவார்டு ஏதாவது குடுக்க நா பேசிட்டுருகே பாரத் ரத்னா வருது
ஓ அப்படியா எங்களுக்கு ந எங்களுக்கு விருதெல்லா எதுவு குடுக்க வேண்டா
ஆ நீங்களே பாத்தற கடையில போய் வாங்கிப்பீங்களா
நாங்க சா ஹாப்பியாக இருக்கோ அப்டிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சா போது இதுல விருது வாங்கறதுக்கு என்ன இருக்கு
இல்ல இந்த மாறில்லா ஒருத்தங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்க இப்டி அவங்களுக்குள்ள அப்டி ஒரு கெமிஸ்ட்
ஓ அப்டி உண்ம உண்மைதா எங்கள தாண்டி நாங்க எதயு யோசிக்க மாட்டேங்கிறது உண்மைதா ஆனா அதுக்கு விருது தா வாங்க ஒன்னு அப்படிங்கிறதெல்லா எது இல்ல எங்களுக்
அது எங்களோட அன்பளிப்புமா இந்த மாறில்லா ஒருத்தவ இருந்தான்னா அது ஒரு முன்னோடியா நாலு பேர் பாக்கும்போது இப்டில்லா வாழ்றாங்கள அப்படின்ட்டு அது ஒரு இதுக்காக தான அதுக்கு சொல்றோ ம்
ஓ ஓகே ஓகே செரி ஓகே ரான் சரி நா கூப்புறே
ம் ஓகே பாய்
பாய் ஆ